ஹலோ
ஹலோ
வணக்கம் இரவு வணக்கம் கேக்குது உங்களுக் கேக் இதா
கேக்குதுமா
உங்களுக்கு கேக்குதா நா பேசுறது
இப்பதா நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது நல்லாருக்கே நீ எப்டி இருக் கீங்க சாப்ட்டீங்ளா
ம் நா நல்லா இருக்கே சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங்க இன்னைக்கு நாளு எப்டி போச்சு ஒங்களுக்கு
இன்னைக்கு என்ன அ நல்லாதா போச்சு சாப்ட்டே தூங்குனே சாப்ட்டே தூங்குனே இப்டியே போயிடுச்சு இன்றைய நாள்
சிறப்பா செலவு பண்ணிருகீங்க இந்த நாள
ம் ஆமாமா அஞ்சு நாளைக்கு அப்பற இன்னைக்குதா ரெஸ்ட்டு
அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோமா சோ அங்க வெரி போரிங் பிளஸ் எப்டி சொல்றது கஷ்டமா அப்டி போச்சு அதனால இன்னிக்கு ஃபுல்லா ரெஸ்ட்டு தந்துட்டாங்க ஸோ அப்டியே போயிடுச்சு
பரவால்ல நல்லா ரெஸ்ட்டு எத்துருக்கீங்க
ம் ஆமாமா காலையில ஃபுல்லா ரெஸ்ட்டு மதியானோ ஒ ரெஸ்ட்டு இல்ல ஃபோன் பேசிட்டு இருந்தே அதுக்கப்புற ஈவினிங் என்ன பண்ணே டீ குடிச்சே மொபைல் சார்ஜ் போட்டுட்டு மொட்ட மாடியில போயிட்டு காத்து வாங்கிட்டு அப்டியே டைம் ஸ்பெண் பண்ணே மறுபடியு என்ன பண்ணே நைட்டு கீழ வந்தே சாப்ட்டுட்டு அதுக்கப்புறோ அப்டி கொஞ்ச நேரோ படித்திருந்துட்டு மொபைல் எடுத்தே இப்ப உங்ககிட்ட கால் பேசுறே
பரவால்ல உங்களால மேல கீழல்லா போயிட்டு வர முடியிது எங்களால வீட் டவிட்டு வெளியே வர முடியல
ஏன்
மழ இன்னிக் இங்கல்லா மழ
ஓ ஆமா சொன்னிங்கல்ல மழ பெய்யுதுனு இங்க வந்து
தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு
ஐய்யயோ அந்த அளவுக்கு ஒரு மழையா
ஆமா
இங்க வந்து ஈவ்னிங் வந்து மழ வர மாரி இருந்துச்சு கிளைமேட் நல்லா இருந்துச்சு நல்லா காத்து வந்துச்சு அதனால மொட்ட மாடியிலே போயிட்டு நல்லா இருக்கு இந்த பறவைகள்லா நல்லா பறந்து போகு அதுக்கப்புறோ புறா கொக்கு இந்த மாரிலா நெறையா பாக்குலா அது நல்லா இருக் கு மனசுக்கு ஒரு மாரி ரிலாக்ஸா ஆமா
ஒங்களால பச்சகிளி பாக்க முடியுமா ஒங்க ஊர்ல இன்னு இருக்குங்க்லா
எங்க ஊர்ல எங்க வீ எங்க ஊர் எங்க வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா வயல்வெளிதா
சேரி பச்சைக்கிளி அதுல வந்து இருக்குங்களா
பச்சக்கிளியா
பச்சைக்கிளி கிளியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சைக்கிளின்னு இருக்கும்ல
அதெல்லா முன்னாடி பாத்திருக்கே இப்பெல்லா இல்ல பச்சைக்கிளி
இல்ல அதாங்க நம்ம இந்த சினிமாலலா கூட வந்து பாத்தீங்கன்னா கிளி ஜோசியோன்னு சொல்லி ஒரு கிளிய கொண்டு வந்து சீட்டு எடுக்க வைப்பாங்க ஆ அதா அதா
ஓட்ட கூட எடுத்திருக்கே பாத்துருக்கே
ஓஹோ
ஆ இப்ப பாத்ததில்ல அது ரொம்ப வருஷ ஆச்சி இப்ப என்ன பாக்குறோ ஆமா பறவ அப்டி மேல எப்டி சொல்றது அப்டி ஸ் ஒரு மாதிரியா வளஞ்சி வளஞ்சி அப்டியே பறந்து போவு அத பாக்குறதுக் நல்லா இருக்கு அதுக்கப்புறமா எங்க பக்கத்து வீட்ல புறா வளக் றாங்க அது எங்க வீட்டு மாடில வந்து நிக்கு நல்லா இருக்கு அப்டி நல்லாருக்கு அந்த மே எங்கள் எங்கள சுத்தி ஃபுல்லா மலைகள் தானே இந்த கிளைமேட்ல வந்து இந்த மழ கிளைமேட்டா இருந்துச்சினா அந்த மலைகள் வந்து பாக்குறதுக் நல்லா இருக்கு அதுக்கு மேல அந்த சூரியன் இருக்க மாதிரி இந்த சூரியன பாக் ரோட்ல பாக்கறோ இந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு நல்லா இருக்கு ஈவினிங் டைம் இந்த மாரி கிளைமேட்ல மொட்ட மாடியில போய் நின்னுட்டு காத்து வாங்கிட்டு அப்டியே ஹெட்ஃபோன போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு அங்க இங்கயு நடந்துட்டு அது ஒரு தனி ஃபீல் தா
உண்மதா ஆனா நா சொல்லிட் இருந்தேன்ல்ல அந்த பச்சைக்கிளி
ம்
அது வந்து இப்ப வந்து பார்த்தீங்கனா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சி அதாவது எக்ஸ்டென்ஷனுக்கு வந்துருச்சி அந்த கிளி அதனால வந்து பார்த்தீங்கனா அத வந்து நம்ம எதுவுமே பண்ண கூடாது
ம்ம்ம்
முன்னாடில்லா வந்து பாத்தீங்கனா பெ ட்டா வளப்பாங்க வீட்ல வளப்பாங்க
ஆமா
பச்சைக்கிளிய பெட்டு வச்சிருப்பாங்க ஆனா இப்ப வந்து வக்கக் கூடாது
ம்
ஏனா அது வந்து பாத்தோம்னா அல்ஜியேட் இருக்க ஒரு உயிரினம்
ம் ம் அதனால வளக்
அது மாதிரி ஆமா பச்சைக்கிளி அப்பரோ நா நா நாட்டு நாய்கள்ல ஒரு சில வகைகள் வந்து பாத்தீங்கனா அந்த மாரி சொல்லுவாங்க
அப்டிலா கூட இருக்கா
ஆமா நாட்டு நாய்கல்ல ஒரு சில வகைகள் வந்து பாத்தீங்கனா ரொம்ப ரேரு
இது என்னவோ நீ புதுசா கேள்விபட்ற மாதிரி இருக்கு
எனக்கு அந்த நாயோட வகை நேம் தெரியல ஆனா இருக்கு
நானே அப்டியா
ம் எனக்கு அந்த பேர் மட்டும் தெரியல ஆனா இருக்கு அந்த மாரி இருக்கு அதுவு இல்லாம நறைய இது சொல்லுவாங்கங்க இப்போ நா சொன்னேல்ல அழுஞ்சிட்டு இருக் ட்ரோ உயிரினம் அப்டின் சொல்லிட்டு இதெல்லா அந்த காலத்தில இருந்து நறைய சொல்லுவாங்க புராண கதைகள் எல்லாம் கேட்டிக்கீங்ளா
அதெல்லாம் நா கேட்டது இல்ல
இந்த பைரட்ஸ் ஆப் த கரேன் படோ இதலெல்லா வந்து பா த்தீங்னா திடீர்னு வந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ் வந்து இந்த கப்பலே மூழ்கு ஜாக்ஸ்பர் அவங்க நின்ட்டு இருப்பாப்ல அ ஆக்டோபஸ்
ஓ நறைய ப கதைகள்ல்லா படிச்சிக்கீங்க போல
இல்லங்க இதெல்லா டிவி
நல்லா பொர்ஜனமா ஓ டிவில பாத்ததா
ஆமா
அப்டியாது ஏதாவது பிரோஜனமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்ளே எனக்குல ஒண்ணுமே தெரியாம இருக்கே
நீங்க நெட்ல அடிச்சீங்னா உங்களுக் தெரிய போகுது நீங்க நெட்ல அடிங்க உங்க இப்ப நெறைய விஷயங்கள் தெரிய வரு இப்ப நீங்க எனக்கு இது
இல்ல வ ந்து ரீல்ஸ் பாப்பே ஷாட்ஸ் பாப்பே நியூஸ் பாப்பே சாங்ஸ் கேப்பே அவ்ளோதா எனக்கு தெரிஞ்சது இப்ப புதுசா ஹபிபினு ஒரு பட வந்திருக்கு தெரியுமா பாத்திங்லா இல்லயா
இவரு இல்ல இன்னு நா பாக்கல அது நம்ம அமீர் டேரக்டர் கூட ஏதோ சொல்லிருந்தார் அத பத்தி
ம் நல்ல படொ சூப்பர் படொ அது வந்து எங்க ஊர்ல வச்சு எடுத்த படோதா முழுக்க முழுக்க எங்க ஊர்ல வச்சு எடுந்த படோதா ஐ மீன் நா படிச்ச ஸ்கூல் ஆமானா எங்க ஊர்ல தெங்காசி பக்க தெங்காசி பக்கத்துல தான எங்க ஊரு இருக்கு எங்க ஊர்ல வச்சு தா அந்த படோ எடுத்தாங்க அதுக்கப்றோ நா படிச்ச ஸ்கூல்ல வச்சுதா அந்த படமு எடுத்தாங்க
ஓ புரியுதுங்க அப்ப கண்டிப்பா பாக்க வேண்டியதா
ம் பாருங்க நல்லா இருக்கு எங்க ஸ்கூல் லுமே நல்லா இருக்கு எனக்கு அத பாக்கபோது ஐயோ நம்ம ஸ்கூல்லா வச்சுலா படோ எடுத்திருக்காங்ளே அப்டிங்கற ஒரு இது
ம்
நீங்க அங்க போயிட்டு அந்த நடிக நடிகைகள் ஓ கண்டிப்பா நா பாக்கறேங்க நீங்க அந்த நடிக நடிகைகள் அவுங்ககிட்டலா போய் பாத்து ஒரு ஆட்டோகிராப் போட்டோ லா எடுக்பிங்ளா
ஆமா எப்டில்லா எக்சைட்பண்றாங்ளோ அத பாத்தோ அவ்ளோதா அப்டே வந்டோ நல்லா இருந்துச்சு மொத மொதோ ஆ படத்த சூட்டிங்க பாக்றோ அது நம்ம ஊர்ல ஐ மீன் நம்மொ வாங்க சூட்டிங் பத்தி ரொம்ப சொலுவாஙக எப்டிலா இருந்தாங்க எப்டிலா வாழ்ந்தாங்க எங்க ஊரு பேச்சு வழக்கு எப் எப்டி இருக்கு அப்டிங்கறத வெச்சுதா அந்த படமே எங்க ஊட எங்க ஊடன நடைமுறைய வெச்சி அந்த படத்தருக்காங் நீங்க ஃபோன கட்பனதுக்கப்பறோ வேணா யூடுப்ல்ல அடிச்சி பாருங்க ட்ரெயலர் வந்து பாருங்க நல்லாருக்கு
கண்டிப்பா
நானே இன்னு பாக்கல வெய்ட்டிங் யாருகிட்டயாது டவுன்லோட் போட்டு கேட்டிருக்கே கேட்டு வாங்கிட்டு உக்காந்து பாக்கணு
ஓ செரிங்க செரிங்க
இருக்காது என்னவோ ந எந்த படமே இவ்ளோ பரபரப்பா இருந்ததுல்ல ஐ யாம் ஹேப்பி படத்த பாக்க அவ்ளோ ஆர்வமா இருக்குது
ஓ ஹபிபின்ற வார்த்தைக்கு அர்த்தோ தெரியுமா ஒங்ளுக்கு
இடி
ஹலோ
ஹலோ
ஹபீபி அப்டின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தோ தெரியுமா ஒங்களுக்கு
எங்கே ஹபீபிங்கன்ற வார்
அந்த படத்தோட பேரு ஹபீபின்றிங்கல்ல அந்தப் ஹபீபி அப்டினா அரேபிக் வேர்டு அது அது வந்து ஒரு அரேபிக் வார்த்த அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பறது கணவன் மனைவிய கூப் அந்த அதாவது மனைவி வந்து கணவன கூப்பட்ற அந்த ஒரு வார்த்த தா ஹபீபி
அப்பிடியா அது செரி அது எப்டி நீங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சி வெச்சிருக் கீங்க
அதுவு வந்து பாத்தீங்கன்னா ஆ நா யூ பி எஸ் சிக்கு படிச்சேங்க
போவே
யு பி எஸ் சி பரிட்சைக்கு படிச்சிக்கிட்டுருந்தே அதுல சில விஷயங்கள் கத்துக்கிட்டே
ஓ பெரிய ஆள் தாநீங்க
அதனால தா இன்னோ வேல இல்லாம ஒக்காந்திர்க்கே
அப்டில்லா இல்ல நெறைய நாலேஜ் இருக்கு ஒங்க கிட்ட சீக்கிரமாவே கெவர்மெண்ட் ஜாப் கெடைக்க போது கண்டிப்பா கெடைக்கு இன்ஷா அல்லா
ஓகேங்க
ம் ம்
செரி நீங்க இந்த படத்த பாக்க சொன்னீங்க சப்பாத்தி
ம் ஆமா சப்பாத்தியா ஓகோ ஓகே இட்லி சம்பார்
ஓ
சிக்கன் அதுதா
சே பிஞ்சு சப்பாத்தி சிக்கன் குருமா
சிக்கன் குருமவா சூப்பர் நல்லா சாப்ட்டீங்களா
கடையில வாங்கினதுதாங்க ஆ சாப்ட்டோ
ஓ கடையில வாங்கனதா இன்னைக்கு சமைக்கலையா
கேட்டு இல்லைங்க
ஓகே ஓகே ஓகே நா ஒரு நிமிஷத்துல போட்டு போட்டுப்ப
ஆ நான் கொஞ்ச நேரத்து நா கழிச்சு திருப்பி கால் பண்றே வச்சருடுங்களா
ஓகே பாய் வச்சறேங்க ம்